ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கே நல்லாரு
ஆ நல்லாருக்கே எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா?
நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க தோழக ஆ சாப்டாச்சு காலை சாப்
ம் மதியான சாப்பாடு வந்து நேத்து அம்மாவா சல்ல தோழி அன்னால கொஞ்சோன் சாம்பார்ருக்கு ரசொ இருக் கு எதா ஒரு காய் மட்டு செஞ்சுக்குலான்ருக்கே தோழி
பரவால்ல சேரி சேரி சேரி நல்ல விஷயோ ஆமா இருக்கறத நம்ம என்ன இருக்கோ அத முடிச்சக்க வேண்டியதா
ஆ இந்த கூட்டு குடும்போ இருக்கு பாத்தீங்களா அதுவு தனி குடும்பத்துக்கு உள்ள ஒரு க ருத்துக்கள நம்ம பேசலா.
சேரி சேரி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி
இப்ப கூட்டு குடும்பம்னா என் ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா அப்பல்லா வந்து அ கூட்டு குடும்பமா இருப்பாங்க வருமானோ வந்து கம்மியா தா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா செலவுகளு அவுங் க பாத்து சிக்கனமாதா செய்வாங்க ரொம்ப ஆடம்பரமா எல்லா செய்ய மாட்டாங்க அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு மொதல்ல செலவு பண்ண உட மாட்டாங்க
முடியாது ஆமா ஆமா பண்ண மாட்டாங்க
பண்ணுவாங்க ஒரு கோயிலுக்கு போணுமோ ஒரு உ ஊருகளுக்கு போகணுமா எதா இருந்தாலு அவுங்க மட்டும்தா செலவு பண்ணி எல்லாத்துக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு போவாங்க ஒரு எடத்துல ஒரு பொருளு வாங்கணுனா கூட அவங்கதா வாங்கி குடுப்பாங்க. அந்த மாரி இருந்தது அந்த காலத் துல நீங்க ஒரு பொடவ எடுக்கணு விசேஷ நாட்கள் வந்துச்சுன்னா அந்த குடும்பமா போய் பொடவ எடுத் துட்டு வந்து துணிமணி எல்லா எடுத்துட்டு வந்து பாப்பாங்க ஒரு பலகாரோ செய்யற தா இருந்தாலு சரி சாப் ப்பாடு செய்யறதா இருந்தா நல்லது கெட்டது எல்லாமே அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கு இப்ப ஒரு கொழந்தைங்கள நம்ம வளக்குற விதொ வந்து ரொம் ப‌ இதா இருக்கு எப்டின்னா வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்கன் வச்சுக்கோங்களே அவுங்க மரியாதய சொல்லி குடுத்து பழக்கி வச்சிருப்பாங்க வாங்க அ வாங்க பெரிம்மா வாங்கத்த அப்டின் சொல்லி குடுத்து அவுங்க வந்தோன்னெ உக்கார வச்சு தண்ணி குடுத்து உபசரிப்பாங்க அந்த கொழந்தைங்களுக்கு அவுங்களுக்கு அந்த இது கண்டிப்பா தெரீஞ்சிரு
ஆமா ஆமாமாமா
வச்சுகிட்டு இவுங்க மேஜ மேல உக்காந்து சாப்புறதோ மேஜைல உக்காந்து காலாட்டிகிட்டு உ க்கார்ரதோ அந்த பழக்கமல்லா கண்டிப்பா இருக்காது அவுங்களுக்கு ம் நல்ல பழக்க வழக்கங்கள் இரு ச்சு அப்ப உள்ள புள்ளெங்களுக்கு அது மாரி சாப்பாடு குடுக் குறது பத் திங்கன்னா ஒரு கொழந்த பெறந்திரு க்குது அந்த கொழந்தைய தூக்கிட்டு அத்தையோ சித்தியோ மா மாவோ இல்ல பெரிம்மாவோ பெரிப் பாவோ அம்மாச்சியோ தாத்தா பாட் டி யாரா இந்தாலு அந்த கொழந்தக்கி ஒரு கிண்ண சாப்பாட எப் பிடியாது ஊட்டி விட்ருவாங்க இப்ப பாத்தீங்கனா ஒரு இட்லி சைஸு கூட இல்ல அந்த சாப்பாடு ரெண்டு ஸ்பூன் தாருக்கு அத வந்து தே‌ என்னப் பண்றாங்க அப்டியே உக்கார வச்சுட்டு ஒரு எடத்துலே சாப்புடு சாப்புடு சாப்புட்னா அந்த புள்ள எப்பிடி சாப்புடு சாப்டவே சா
கண்டிபா ம் ம்
காது நய நயனு எப் ப பாத்தாலு அழுதுகிட்டே அதாது தொட்ட தொண்ணூறு க்கு அவுங்க ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிகிட்டு உக்காந்துருக்காங்க இப்ப உள்ள காலத்துல அப்பல்லா வந்து பாட் டிவை தியோனு இருக்கு ஒரு வயித்த வயிற்றுபோக் குபோச்சுனு வச்சுக்கோங்களே அவுங்க என்ன பண்ணுவாங்க டக்குனு ஒரு வெ த்தல ஆ முருங்க பட்ட இருக்கு பாத்தீங்களா அது ஜீரகோ பூண் டு கொஞ்சூண்டு பெருங்காயோ இதெல்லா வந்து ந ச்சி நல்லா கல்ல அந்த உரல் இருக்குபாத்திங்லா அதுல நல்லா நச்சு அந்த சார புழிஞ்சு அந்த கொழந்தைங்களுக்கு வாரோ ஒரு தரவ குடுப்பாங்க அப்போ அந்த கொடல்ல உள்ள அழுக்குகள்லா இருக்கு பாத்தீங்களா கெட்ட அழுக்கள்லா எல்லா வெளியேறிரு வெளியொர்ல அந்த கொழ கொழந்த வந்து ஆரோக்யமா இருக்கு வார வாரோ பாத்தீங்கனா என்னத் தேச்சி நல்லா குளிப்பாட் டி விடுவாங்க
உ உ ஆமா ஆமா கண்டிப்பா அது வாரத் த கண்டிப்பா அத செஞ்சுரு பாங்க நல்லண்ண தேச்சு ஆ அந்த சூடெல்லா இல்லாம ஒடம்பு சூடு இல்லாம நல்ல தே ச்சு ஒடம்பெல்லா தேப்பாங்கா தேச்சு விட்டு கொஞ் ஞ்ச நேரோ நிக்க வச்சிட்டு அப்றோ குளிக்க ஊத்துவாங்க நல்லா அப்போ வந்து ஒடம்புல உள்ள ஹீட்டெல்லா இருக்காது பிள்ளைங்களு
வெறு சீயக்கா கடலமாவுதா தேச்சு குளுப்பாட்டுவாங்க பாத்துருக்கீங்களா உ இப்ப பாத்தீங்கனா டூ மினிட் ட்ஸஸு சாம்பு ஜான்சன் பேபி பவ்டர் பேபி சோப்பு பேபி ஆயில்
எல்லா இப்ப அந்த பேபி ஆயில்தா மசாஜ் பண்ணுவாங்க ஆமா அந்த பேபி ஆயில்லதா மசாஜ் பண்ணுவாங்க
நாங்கல்லா வந்து ஆலிவ் ஆயிலு வாங்கி தேச்சு உட்டோ. அதுக்கு முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கனா நல்லெண்ணெய தவிர எதுமே கெடையாது
ஆமா ஆமா ஆனா நா ஏன் பைய பொறந்தப்பல்லா எங்க அம்மாதா பாத் தாங்க அவுங்க வந்து டெய் லி அந்த நல்லெண்ணதா நல்லெண்ணலதா தேப்பாங்க ஒ கொழந்த பொறந்ததுலர்ந்து ஒரு மாசோ கழிச்சு ஆ டெய்லியுமே அதாவது ஒரு நா ள் ஒடம்புக்கு ஊத்துவாங்க ஒரு நாள் வந்து ஆ தலக்கி நல்லெண்ண அதாவ்து அந்த கொழந்தைக்கி இப்ப பொறந்த கொழந்தங்கிறதுனால கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு ஒடனே ஊத்திடுவாங்க ஊரெல்லா வைக்கமா கூடாது டக்குன்னு அதே மாரி சுட சுட சுட தண்ணி ஊ த்துவாங்க அந்த கொழந்தைக்கி அப்ப தா ஒடம்பு நல்லா இருக்குன் ட்டு த் ஊதுன்னு சொல்வாங்க நல்லா ஒடம்பு வலி இருக்காது ஒடம்பு ஆரோக்கியமா இருக்குண்ட்டு ரெண்டு குண்டா என்ன வந்து போட சொல்வாங்க ஒரு குண்டா ஊத்தி குளிக்க ஊத் திட்டே இருப்பாங்க அந்த குண்டா வந்து அடுப்புல இருக்கு திரும்ப நா அத வந்து ஊத்தணு நல்ல சுட சுட சுட ஊத்துவாங்க. குளிக்கும் போதே அவன்லா தூங்கிடுவா குளிக்கும்போதே தூங்குவா அப்டியே அழகா எ கொ கொண்டுட் வந்து பவுடர்லா அடிச்சு பால் குட்த்து தூங்க வச்சா ஒரு ரெண்டு மணி நேரோ மூணு மணி நேரோ கொழந்தைங்க வந்து தூங்கணுன்னு சொல்வாங்க அந்த மூணு மணி
இப்ப அர மணி நே ரோ ஒழுங்கா தூங்குதுங்களா பாத்
தூங்க மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு செய்யனு செஞ்சாதா அந்த கொழந்தைங்க வந்து அப்டியே தூங்குங்க தூங்குனாதா அதுங்களுக்கு வந்து ஆரோ க்கியமா இருக்கு ஒடம்பு வெயிட் போடு எந்த பிரச்சனயு இருக்காது அப்
நம்ம சாதார்ணமாங்க அரிசி கஞ்சி இருக்கு பாருங்க அது அரசி குறுனைல கஞ்சி வ ச்சுதா குடுத்தோ குண்டு குண்டுனு அழகா பிள்ளைங்க புஸ் டியா இருந்துச்சுங்க
ஆமாமா ஆ
னன்னமோ விக்கிறாங்க
என்ன ப
சர்லாக்குங்கிறாங்க அதுங்குறாங்க இதுங்குறாங்க ஆ சாதா ர்ன ஒரு துணிய கட்டிதா அதுங்க யூரியின் போனா நம்ம யூஸ் பண்றோ இப்ப இ பேம்பர்ஸ்னு சொல்லி அதுக்கு அவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு ந நிறையா வந்து ஆ கொழந்தைங்களுக்கு அவ்ளோ இது பண்ணிட்
கஷ்டந்தா ஆமா அத போட்டாதா அந்த பிள்ளைங்களுக்கு நைட் டெல்லா போட்டு விட் விட்ருவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நைட் சின்னா போட்டு அந்த பிள்ளைக்கு காலே தா த ரிமூவ் பண்றது அது அப்டியே இருந்தா என்ன ஆகுறது தா அந்தது
புண்ணுதா ஆயிருது பாவோ உ
அதுலே இன்ஃபெக்ஷன் ஆய்டு
ஒரு பூண்டு தோலு சாம்பிராணிய போட்டு தலய இப்டிக்கா அதுலதா நாங்கல்லா வந்து அந்த கொழந்தைங்களுக்கு க இது பண்ணுவோ பாத்தீங்கனா அப்டி ஒரு தலமுடி அழகா வளந்துருக்கு கு புள்ளேங்களுக்கு இப்ப பாத்தீங்கனா அந்த சின்ன புள்ளைங்களுக்கே முடி வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச ஆவுது ம் என்ன ச சாப்பாடு விஷ்யமு ஏனா கூட்டு குடும்பத்துல அ தெல்லா வந்து பாத்து பாத்து ஒவ்வொன்னு
பெரியவுங்க செய்வாங்க ம்
து அந்த தேவெல்லாதத சாப் புட உட மாட்டாங்க ஒரு மாம்பழமுல்லா சாப்புடவே உடமாட் டாங்க முட்ட சாப்புடாத கொழந்தைக்கு ஆகாது மாம்பழ சாப்டாத கொழந்தைக்கு ஆகாது ஆ அந்த மாரி சில விஷ்யங்களெல்லா ஆ பூ மல்லியப்பூ கூட வக்க முடியாது ம் இப்ப வந்து எல்லாமே சாப்புறாங்க எல்லா பிரச்சனயுமே கொழந்தைக்கு வருது தொட்டதுக்கு தொண்ணூறுக்கு ஆஸ் பத்திரிக்கு போய் அவுங்க அத சரி பண்றாங்க அப்ப ஆஸ்பத்திரிக்குல்லா போவே மாட்டாங்க யாருமே கொழந்த ஒரு மோஷன் போலனா கூட நாங்களா வந்த அப் பூ இது இருக்குல புகையிலயா அது பேர் என்ன சுருட்டு சுருட்டு இருக்கு பாத்தீங்ளா அத வந்து கொஞ்சூண்டு பிச்சு அவுங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து பிச்சு அத வஞ்சு வச்சுடுவோ அழகா கொழந்த வெளியில் போயிரு
ஓ செரி
ப என்ன பண்றான்னா அதுக் கு ஒரு மரந்து போய் கடைல வாங்கிட்டு வந்து அத குடுத்து பத்து நாளக்கி குடுத்து பத்து நாளைக்கப்பறந்தா அந்த புள்ளைக்கே போவுமா என்ன அ அப்பல்லா இந்த சுருட்ட லைட் ட அப்டி வச்சுதா வுடுவோ அழகா வெளில வந்துரு எல்லாமே எப்பிடில்லா டைய ஆ பாருங்க அந்
ம் ஆனா நெறைய அந்த தட அப்ப எல்லா வந்து கை வைத்தியந்தா
ம் நம்ம கழுத்துல சுளுக்கு உழுந்தா இப்ப என்ன பண்றோ ஓடுறோ சுளுக்குக்கு வலிக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு. அப்பல்லா ஒரு சேலைய வச்சு இப்டி இப்டினாங்கனாவே அந்த கழுத்து சுளுக்கு அந்த கொழந்தைக்கி போயிரு தூக்க முடி தெரியாம தூக்கிட்டு
ஆ ஒரோ எடுக்கறதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஒரோ விழுந்துருச்சு அப்டின்
தூக்க முடியாம தூக்கிட்டு ஆ அது வந்து அப்டி உழுந்துரு
ஆமா ஆமா அதுவு அந்த ஒரு கரெக்டா செய்யணுன்னு சொல்லுவாங்க அந்த இப்டி சேலைய உருட்ற து வந்து கரெக்டா செய்யணுமா அது
நீங்க வந்து இன்னைக்கி அப்பார்ட்மெண்ட்ல வீடு புடிச்சு எங்களுக்கு யாருமே வேணா நா என் வீட்டுக்காரு ஏன் புள்ள வீ இப்டி இருந்த எங்க ஃபேமிலி இது போது அப் பிடின்னு நெனைக்கிறவங்க அ எதுக்கு எடுத்தாலு ப பாத்தீங்கன்னா இந்த மாரி இருந்தா ஒடனே உக்காந்து ஒடனே ஃபோன்ல இது கேக்குறது ஆ சுருக்கு சுளுக்கு உழுந்தா என்னா பண்ற து ஏன்னா இத இதுக்கு கூட பெரியவங்கள எதிர் பாக்ககூடாதா அவங்களோட இது ம் அதனால வந்து போன்ல கேட்டுக்கிறது ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது இதெல்லா வந்து தனிக் குடும்பத்துல இருக்கறவங்க அதே ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அவு ங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க இந்தா பாரு இத செய்யி செஞ்சு சரி பண்ணு அத பண்ணா சரி பண்ணு அப்டின்ட்டு
அதே மாரி பெரியவங்க இருந்தா நமக்கு ஒரு பலமாவு இருக்கு கூட இருக்கும்போது அப்பா இருக்காங்க நம்ம எதாவது அப்படி ஒ ரு அவங்க ஒன்னுன்னு சொல்லுவாங்க நம்ம செய்வோ ஒ ரு நமக்கு ஒரு பயோ இல்லாம இல்லாது இருக்கு தனியா இருந்தா அதெல்லா தனியா அவக அத ஃபேஸ் பண்ணி அவ்ளோ பயம் இருக் கும் குழந்தைங்களுக்கலா ஏதாவது ஒன்னுன்னா
கல்யாணத்துக்கே பாருங்க சொந்த பந்தங்கள் வேண்டா அப்டின்ட்டு வா வாசல்ல வரவேற்ப் தருக்கு ஒருத்தரு சாப்பாடுக்கு இது பண்ட் பரிமாறத் இதுக்கு கேட்ரிங் ஆளுங்க என்ன ம் பியூட் அழகு இதுக் பண்றதுக்கு பியூட்டி பார்லர் தரவங்க எல்லாத்துக்குமே ஆளு வச்சு இருக்கறாங்க சொந்த பந்த வேணாண்டு அப் இப்ப வந்து பியூட்டி பார்லர்லா யாரு வந்தா அவுங்க அவங்க அத்த மாம் மா அ ம் சித்தி இவுங்கதா அலங்கார பண்ணி வுடுவாங்க அந்த பொண்ணுக்கு சேல கட்டி வுடுவாங்க. பறவே இருக்கறதுக்கு வாசல்ல போயி பெரிப்பா அண்ணே தம்பி மாமே மச்சான்ட்டு அவுங்க போய் நின்னுக்குவாங்க பொம்பளைங்க எல்லா வந்து இங்கிட்டு வரவங்கள எல்லா வர சொல்லி உபசரிசசு. அவ்வள ஒரு இதா இருந்து உ பத்து நாளைக்கு முன்னாடியே திருவிழா மாரி இருக் ஜே ஜே ஜெண்ட்டு இப்ப பாருங்க அன்னைக்கு இங்கதா வராங்க வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு
கிளம்படுறாங்க கிளம்படுறாங்க அவங்கவுங்களுக்கு வேல இருக்கு அப்டி இப்டின்ட்டு கிளம்படுறாங்க எல்லாருமே
கல்யாண வீட இந்தாலும் ச
ஆமா இறந்த வீட்லயே முன்னாடிய எல்லாம் வந்து பதினாறாவது நாளு முப்பதாவது நாள்தா செய்வாங்க அது வரைக்கும் இருப்பாங்களா அப்ப எல்லா இப்பல்லாம் மூணாவது நாளே செஞ்சிருவேன் சொல்லிறாங்க காரியம் வந்து நீங்க செஞ்சுருங்க நாங்கல்லாம் களம்பனும் ஆஹ முடிச்சு அன்ப்ச்சு வுட்டுறாங்க அந்த மாரி ஆயிடுச்சு அதே மாரி எல்லாருக்கும் வேலைங்க எல்லாமே அப்படித்தானே அமைஞ்சிருச்சு வேற அத எல்லாத் அ அவுங்கவுங்க போணுங்கற சுச்சுவேஷன் வந்துருது.
கண்டிப்பா சேரி நம்ம வந்து இந்த தலைப்பு நல்லா அருமையாக பேசனீங்க நாங்களும் அருமையாக பேசனோம். வேற எதாவது உங்களுக் கூட்டு குடும்பத்த பத்தி தெரியுமா
கூட்டு குடும்போ இத நம்ம நன்மைகள் தா நறியா இருக்கு நா ஆமா நெறைய விஷ்யோஸ் சொல்லப்போனா அதுல நன்மைகள் தா நறியா சில சில விஷயங்கள் இந்த கல்யாண ஆனதுக்கு அப்புறமா மாமியாருங்க அதெல்லா வந்து கொஞ்ச அனுசரிப்பு இல்லாததுனால அது பெரிய பிரச்சினை ஆயிடுது அதுதா விஷ்யோ அதுல யாராவுது கொஞ்ச அ அஜேஸ் பண்ணி போயிட் ட்டாங்கன்னா வந்து பிரச்சன்ன இருக்காது
இல்ல உ அதுல நா உங்களுக் தெரிஞ்சத சொல்லாமுல்ல நாங்குளு எங்குளு தெரிஞ்ச ஆமாங்க கொஞ்ச அனுசரிச்சுதா போனு நாத்துனார் மாமியார் எல்லாருமே அ வர பொண்ணுங்களு அஜேஸ் பண்ணி போனு இருக்கறவங்களு அனுசரிச்சு போனு உம்
ஆமா அப்டி போனாங்கனா பிரச்சன்ன இல்ல